வணக்கம்
வணக்கம் கேக்குதுங்ளா ம் நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே நைட்டு சாப்பாட்லா சாப்ட்டீங்ளா
ஆ எல்லா சாப்ட்டாச்சு நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ நான் ரைஸ் சாப்ட்டே
சேரி சேரி நானு சாப்ட்டுட்டே
சேரி சேரி ஓகே ஓகே சொல்லுங்க தோழி என்ன பேஸ்லாம் இன்னைக்கி
இன்னைக்கி ம் எதாது சும்மா பேசுவோ அப்டியே வந்து நம்ம
ம் சேரி சேரி சேர் ம் ம்
உங்க வீட்ல எல்லாரு வந்துட்டு எப்டி வந்து இந்த டூரு அந்த மாரிலா போய்ர்க்கீங்ளா எல்லாரு
ம் அதது டூர்னா ரொம்ப அதிகமாலா போனதுல்ல கொடைக்கானல் போய்ர்க்கோ ம் இந்த மார்தா போய்ர்க்கோ ஆஃபிஸல போய்ர்க்கே ஒரு ரெண்டு மூணு தடவ அப்புறோ ஃபேம்லியோடன கொடைக்கானல்ல வந்து கிளைமேட்டு நாளா இங்கிர்ந்து போம்போதே நாளா வாந்தி எடுக்குற கேஸு அதுனால வந்து போகும் போதே வாமிட் பண்ணிட்டே போனே கார்ல போனதுனால நம்ம நிப்பாட்டி நிப்பாட்டி வாமி எடுத்துட்டு மேல ஏறக்காட்டிமே டயர்டா ஆய்ருச்சு
சுத்தாதோ உங்குளுக்கு ம்
ஆமா ஆமா அந்த ஹில்ஸ் ஏறும்போதே அப்டியே ஒரு கூலிங் வந்துருங்க கொஞ்ச நேரத்துலயே அப்டியே அந்த கூலிங்ளே போனோம்னா மேல மேல போய்ட்டு நம்ம அங்க போய்ட்டு ரூம் நம்ம அந்த சில்வர் ஃபால்ஸ்கிட்ட போம்போதே நம்ம ஆல்ரெடி ரூம் புக் பண்ணி வச்ட்டா ஓகே இல்லனா இந்த சில்வர் ஃபால்ஸ் கிட்ட போகும்போதே பாத்தீங்ன்னா ரூம் வேண்மா வேண்மானே நெறைய பேர் வருவாங்க அங்க குடுக்கறக்கு காடு இதெல்லா அத வெச்சு கூட நம்ம புக் பண்ணிக்கலா இல்ல அங்க போய் போய்ட்டு மூஞ்சிக்கல்னு இருக்கு அந்த எடத்துக்கு போய்ட்டு அங்க நமக்கு எதுவு தேவ அப்டின்னா அங்க புக் பண்ணிக்வோ நாங்க அது மாரி முன்னாடியே புக் பண்ணி வச்சாச்சு ஒரு காட்டேஜ் மாரி ஃபஸ் ஆமா ஆமா எங்க ஃபேமிலி மட்டு போம்போது ஒர் ரூம்மு அதுன்னா நல்லா இர்ந்துச்சு சூப்பரா ரூமு, சாப்பாடு, டிஃபன் எல்லாமே எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க நமக்கு அ நம்ம போய்ட்டு நாங்க அப்பறோ கீழ வந்ட்டு கார எடுத்துட்டு சுத்தி பாக்கறது மட்டு அங்க என்ன இந்த குணா பாறை, சூசைட் பாய்ண்ட்டு அப்பறோ நெறைய அங்க ஒரு முருகன் கோவில்ருக்கு பூம்பாறைங்கிற எடத்துல ஒரு முருகன் கோவில் வந்து ஃபேமஸான கோ அதாவது பழமையான கோவில் சொல்லுவாங்கள அந்த மாரி அந்த கோவில் அங்க அந்த பூம்பர்ல பாத்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு பல் மட்டோ ஒரு பூண்டு ஒத்த பல் பூண்டுன்னு சொல்லுவாங்க
ம் ம்
அது வந்து அவ்ளோ நல்லது ஒடம்புக்கு அவ்ளோ ஸ்ட்ரென்த்து அந்த இது அந்த இது வந்து வெளைய வெச்சாங்க நல்லா அங்கட்டு போய் பாத்தாலே அந் அதெல்லா வந்து அங்க வித்தாங்க அதெல்லா வீட்டுக்கு நாங்க வாங்கிட்டு அந்த
இந்த பூண்டு கேரட்ல்லா நறைய கெடைக்கு இந்த சைடு ஃப்ரெஷ்ஷா ம்
ஆ அந்த இதெல்லா போம்போது அந்த பைன் ஃபாரஸ்ட்ன் சொல்லுவாங்க அங்க போனோனே வெளில ஆ அதெல்லா பாத்தீங்கன்னா அங்க எல்லா எப்போவுமே ஸ்நாக்ஸுக்கே கேரட் வெச்சிருப்பாங்க கழுவி நல்லா அப்டியே ஃரெஷ்ஷா வெச்சிருப்பாங்க அதே மாரி இந்த பிரெட் ஆம்லேட்ன்னு போட்டு கொடுப்பாங்க அங்க சாப்பிட்றதுக்கெல்லா
அதா சூடா வந்துட்டு கடைக்கறதெல்லா அங்க பண்ணி கொடுப்பாங்க வந்துட்டு
நைட் எப் ப்ப எங்கனக்குள்ள போய் நீப்பாட்டினாலு சாப்பட்டுக்கலா அந்த டூரிஸ்ட் பாட்டஸ் பாட்டுங்கறதுனால எல்லா எடத்துலயு அப்புறம் பாத்தா ஆ லேக்னு இருக்கு அங்க வந்து போட்டிங் போறதுன்னா போயிக்கலா அது நல்ல பெர்ருஸ் து ஆ சைக்ளிங் போயிக்கலா நல்லாருக்கு அதுவு பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா என்ஜாய் பண்லா ஸ்லைட்டா மழ பெய்யு திடீர்னு திடீர்னு அப்டியயே ஸ்டாப் ஆகும்
ஆமா கொஞ்சோ போய்ட்டு வரணுல்ல ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு ஆமாம கண்டிப்பா அது வாங்கிட்டு வந்துருவோ கண்டிப்பா சாக்லேட்ஸ் அங்க வந்து அவங்களே தானே மேக் பண்றாங்க அந்த சாக்லேட்ஸ் ஒரு மாரி நல்லா இருக்கு ஆமா அந்த மாரி சாக்லேட்ஸு
எனக்கு அதுல வந்துட்டு ஒயிட் சாக்லேட்தா ரொம்ப புடிக்கு அதுவு இந்த நட்ஸ் போட்ட மாரி இருக்கும்ல அதுவு தா பிடிக்கு
ம் நல்லாருக்கு நல்லாருக்கு அதா நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாரா பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ்ஸு அப்டியே அவங்களுக்கு சேத்து வாங்கிட்டு பய பிள்ளைங்க கூட்டு போனோ அவங்களுக்குல்லா தேவையானதுல்லா வாங்கிட்டு அங்க பெரிய பார்க் இருக்கு அது பேரு என்ன பொட்டானிக்க எதோ ஒரு பார்க் ஒன்னு இருக்கு அது ஆ பெரு டா இருக்கு அது நல்லாருக்கு பாக்கறதுக்கு அந்த ஃப்ளார் ஷோஸ்லா இருக் கு கொஞ்ச இதெல்லா இருக்கு அப்புற அந்த பார்க்கல போய் விளையாடகுள்ள உக்காந்துட்டு இருக்க அதுக் க்குலா ரொம்ப நல்லா இருக்குதா இருக்கு அந்த எடம்லா அதனால அங்க எல்லா போய் சுத்திட்டு ஒரு ரெண்டு நாள் சுத்துலா பொறுமயா சுத்தி பாக்கலானா ஒண்ணு இல்ல நம்ம வர்றதுக்குதா நம்ம கிளைமேட்டு என்ஜாய் பண்ண மாரி ஒரு ஃப்ரீயா எல்லா இடத்துக்கு போய்ட்டு வந்த மாரி இருக்கு சாப்பாடு அதே மாரி நல்லா கெடைக்கு சுட சுட சுட அ கடைக்கு நல்லா ம் காசு வேணுங்க காச வெச்சுட்டு எங்க போனாலு ஜாலியா இருக்கு நமக்கு
ஒரு தடவ போனோ வந்துட்டு கொடைக்கானலுக்கு எல்லாரு போனோ பெரியமா சொந்த அங்க கொஞ்சோ பேர் அப்டியே போனோ ஒரு ரெண்டு காரு தா போய் எடுத்துட்டு போனோ ஆனா அவ்ளோ பேர் போனோ எப்டி போனோன்னு தெர்ல எல்லாரு போயிட்டு ம் கொஞ்ச ஆமா அப்ப போறப்ப எல்லாரும் போய்ட்டு அதே மாரி தா ரூம் ஒன்னு புக் பண்ணி இருந்தோ அங்க போய் இருந்துட்டு அது நல்லா வந்துட்டு அந்த பால்கனியோட இருக்கும்ல அந்த மாரி இருந்துச்சு
ம் ம்
வெளியில வரப்பே நல்ல ஸ்பேஸ்ல்லா இருந்துச்சு சில டைம் ஃபுட் எல்லா வந்து ட்டு வாங்கிட்டு வந்ட்டு அந்த வெளியிலயே உக்காந்தல்லா சாப்ட்டோ நல்லா இருந்து சு நாங்களு ஒரு ரெண்டு நாள் போனோ அந்த நீங்க சொன்ன பிளேஸ்லானா போயிட்டு அப்பரோ லேக்ல ஒரு சைக்கிள் எடுத்துட்டு
ஓகே ஓகே
பாத்தோ சைக்கிள் வந்து எடுத்துட்டு போனோ பாதி தூரோ போற ப்பயே வந்துட்டு இங்கிட்டு வழி இருக்குமா அப்டின்ட்டு ஒரு கன்ஃப்யூஷன்ல திரும்பி ரிட்டன் வந்ட்டோ அப்பற திரும்பி சுத்திட்டு வருவோ அப்டின்னு சொல்லவு அப்புற திரும்பியு எடுத்துக்கிட்டு போனோ போட்லலா போனோ
ம்
போட்ல எல்லா பெடல் பண்றதுல போயிட்டு நாங்க நாலு பேர் சின்ன பிள்ளைங்களா போயிட்டோ திருப்ப முடியல எங்களுக்கு அங்க இருந்துட்டு அவங்க திருப் க்கு அங்க திருப்பி வாங்கன்றாங்க எப்படி திருப்பிட்டு போறதுன்னே தெர்ல அங்கனே நின்னுட்டு அப்பறோ பக்க பக்கத்துல வந்துட்டு வ எங்க அண்ணன்கள்லா வந்துட்டு வந்தாங்க இன்னொரு இதுல அவைங்க அப்டியே தள்ளி இப்டி போங்க இப்டி போங்கன்னு தள்ளிட்டு வந்தாங்க கடைசி
ஆனா அதெல்லா கொஞ்சோ பயந்தா நம்ம ஒரு பெரியவங்க நல்லா கொஞ்சோ அத இது பண்ற மாரி இருந்தா நம்ம போலா நா அது பயப்படுவ அதனால நா அதுல போல போட்டிங் நார்மல் இதுலதா ம் ம் ம்
அதுதா ஒரு இது
ஓகே ஓகே ஓகே
அப்றோ ஃபட்டோஸ்லா நல்லா எடுத்தோ அதெல்லா இன்ன வரைக்கோ ஒரு மெமரிஸா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா வெளியில போனாலே ஏதோ சந்தோஷோந் தானே போம்போதெல்லா எங்கயாது நிப் பாட்டி டீ காஃபி எல்லா குடிச்சிட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்கோ அதெல்லா
ஆமா கால்ல போறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் ஆமா திண்டுக்கல் கிட்டயே ஹோட்டல்ல கால்ல சாப்ட்டோ எல்லா தோச மசாலா தோ சொ அந்த மாரிலா நல்லா ஆடர் பண்ணி சாப்ட்டுட்டு அதுக்கப்றோ அங்குட்டு போனோ லன் ச்சுக்குப் பொயிட்டு பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸு அந்த மாரி சாப் ப்டோ அடுத்த நாளைக்கி இந்த ஒரு பெருசா இருந்துச்சு கட அங்க மீல்ஸ் வந் டு மீன் கொழம்பு, சிக்கன் கொழம்பு அதெல்லா வெச்சிர்ந்தாங்க அது இல்லாம பிரியாணி இர்ந்து ச்சி நல்லார்ந்துச்சு நெறைய பேர் க்ரவுடு இர்ந்தாங்க ஒரு குடிச மாரி போட்டு பெருசா இர்ந்துச்சு நல்லார்ந்துச்சு ம் அந்த ஒய்ட் அ சாதத்து மீன் கொழம்பு இதுவே நெறைய வெரைட்டி வெச்சு குடுத்தாங்க
ஆமாமா ம் நல்லாருக்கு சாப்பாடெல்லா நல்லாதா இருக்கு அங்க மத்த எடத்துல கூட சாப்பாடுங்கலா நல்லால்லன் சொல்லுவாங்க
ம் ஆமா
ஆனா இங்க வந்து ஓகேதா கொடைக்கானல் போற வழி எல்லா எடத்துலயுமே நல்லாதா இருக்கு
அதே மாரி ஏம் கொடைக்கானல் கூட கொஞ்ச ஏர்ற மாரி தா இருக்கு ஊட்டி பயங்கரமாருக்கு போய்க்கிட் டே இருக்கு தால சுத்தீரு அத பாக்
ஆ ஊட்டி வந்து ஹைட்டுன் சொல்வாங்க ரொம்ப ஊட்டி வந்து ஹைட்டு கொடைக்கானலே வந்து என்னால நா ஊட்டி போனதில்ல
ம் ம்
கொடைக்கானல் வந்து போயிருக்கே கொடைக்கானல் ஒரு அஞ்சாறு தடவ போயிருக்கே ஏனா எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடைக்கானல் தா ரொம்ப புடிக்கு அதனால அவங்களுக்கு ஆமா அவங்கள்க் வந்து கொடைக்கானல் போயிடணு அந்த மாரி
சேர் சேரி நா வந்து ஊட் டி ரெண்டு தடவயு போயிருக்கே ரெண்டு தடவயு சின்ன பிள்ளையா இருக்கப் போயிர்க்கே சரியா ஞாபகோ இல்ல போறப்ப மட்டு மயக்கோ வந்துச்சுன் தெரியு எறங்குனோன்னே மழ இர்ந்துச்சு அங்கயு வந்து எதோ ஒரு மியூசியம்லா இர்ந்துச்சு மியூசியம் போனோ
ம்
அப்றோ வேற எதோ ஒன்னு ரெண்டுதா ஞாபகோ இருக்கு பார்க் மாரி இர்ந்ச்சு போட்டிங் அங்கயே இர்ந்துச்சு போட்டிங் போனோ அ பெரிய போட்டு நல்லா இர்ந்துது அதுல போனோ அவ்ளோ தா ஞாபகோ இருக்கு மத்தது ஞாபகோ இல்ல எனக்கு
போயிருப்பீங்க அதனால அவ்வளோ தா ஞாபகோ இருக்கு ம்
போனு கொஞ்ச எல்லாமே கொஞ்ச போய் பா க்கணு எல்லாத்தையு போய் பாக்கணுன்றே
ஆமா கண்டிப்பா ஆனா இதெல்லா அப்பப்ப போயிட்ணுந்தா தோணுது ஒரு ஒரு ரிலாக்சேஷன் கண்டிப்பா வேணு
இப்ப நம்ம பேசுறோ பாருங்க அத பத்தி அதுவே ஒரு பெரிய விஷ்யந்தா நமக்கு
ம் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி எ ஃபேமிலி அப்போ எ ஃப்ரெண்ட் இருக்கா அவளு உட்டுட்டு போயிருக்கோ அப்பல்லா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்லா சொல்லவா வேணு
நாமா
இன்னு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எங்க ஃபேமிலிக்கும் அவ்வளு நல்லா வந்து பேச கொள்ள எல்லாமே இருப்பா அது நல்லா வந்து ஃப்ரீயா இருந்துச்சு நல்லா பேசிட்டு சாப்பாடு எல்லா நல்ல சாப்பாடு அப்ப எல்லா
ம் ஆமா கண்டிப்பா இருக்கு
ம் நல்லா இருந்துச்சு ஆனா
அதனால அஞ்சு சொட்டர்லா போய்ட்டு அங்கே தா வாங்கணோ எடுத்துட்டு போல ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அங்க போய் வாங்கிட்டு அதெல்லா இன்னு கூட வச்சிருக்கோ மடிச்சு நல்ல பத்திரமா ம் எல்லாமே வாங்கி அ அதுக்கப் அப்பறோ நெறைய வரப்ப ஃப்ரூட்ஸ் அங்க கிடைக்றதெல்லா வாங்
ஆமா அங்க நல்லா ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா அந்த பிளம்ஸ்சு இதெல்லா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் ம் ம் நல்லா இருக் கு ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா ஃப்ரூட்ஸ்ல்லா வந்து சூப்பரா இருக்கூ ம் பலாப்பழம்லா பார்த்தீங்கன்னா அந்த செடி ஹில்ஸ் சைட்ல வீணா விழுந்து கெடக்கு அங்கிட்லா யாரு எறங்க மாட்டாங்கல்ல அங்குட்டு அதே மாதிரி நெறையா பலாப்பழமு இருக்கு அதெல்லா சும்மாவே கெடக்கு வீணா போய் எல்லா அ
இந்த ஓகே மழ கொஞ்சோ இந்த ஜில்லா இருக்க பகுதியில தான வந்துட்டு நிறையா அந்த கேரளாலல்லா எவ்ளவோ வந்துட்டு பழங்கள் அதனால தா நல்லா இருக்கு ஒரு டேஸ்ட்டா
இருக்கு உண்மதா உண்மதா அதே மாரி இந்த தைல வகைகள்லா பாத் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஏ நா அங்க இயற்கையா நெறையா தைலோ தயாரி தயாரிக்கிறாங்க ம் அதெல்லா வந்து நிறையா நல்லாதா இருக்கு தைல வகைகள்லா வந்து நிறைய நல்லா இருக்கும்
இந்த கொல்லிமல சொல்லுவாங்க அங்க வந்து இந்த நம்ம அஞ்சறப்பெட்டியில வைக்கிற ஜாமான்
ஆமா மளிகை ஜமான்னுங்க அந்த இது ஆமா ஆமா எங்க அம்மால்லா சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா கொ வாங்கிட்டு அததா வாங்கி வருஷோ சும்மா வச்சுக்குவோங்க வருஷத்துக்கு வாங்கிக்வாங்க
ன் ஆமா
வருஷத்துக்கு வாங்கி அத ஒரு மாரி காய வச்சு கரெக்டா அத பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுக்குவாங்க இப் இப்ப நம்மளா ஒவ்வொ நேரோ பூச்சி வந்துருது ஏதாவது வந்துருது அப்ப எல்லா அவங்க அதை கரெக்ட் ட்டா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டதுனால அந்த வருஷோ ஃபுல்லா அத தா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க
அப்ப வெளியிலல்லா. நம்ம வந்து என்னன்னா ஒரு வீட்டு வாசல்லயே வந்துட்டு விரிச்சு வெயில்ல போட்டு பண்ணுவோ இப்ப எல்லா எதுவுமே பண்ண முடியலல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
இங்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே தா பண்ற மாதிரி இருக்கு எல்லா விஷயங்களு அதுனால அந்த கொல்லிமல வந்து பார்த்தே ஒரு இதுல வந்துட்டு போட்டுருந்தாங்க மத்தபடி வாங்கினது இல்ல இது வரைக்கும் நெறையா வந்துட்டு இப்ப வந்து ம் ஒரு பன்னெண்டு ஐட்டம் ஒரு இது அஞ்சு ஐட்டம் ஒரு இது அது மாரி அப்டி சொல்றாங்க அதுல வந்து நல்லா அவங்க வச்சிருக்க அந்த உலக்கல வந்துட்டு பெருசா இருக்கு அதுல ஒவ்வொரு இது கொட்டுறாங்க வந்துட்டு ஆயிர ரூபா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா ஆர்நூறுவா பேஜ் ஒண்ணு ஏழ்நூறுவாது ஒண்ணு அந்த மாரில்லா
ஆ ஓகே ஓகே ஓகே ஆனா நா இன்னு அதெல்லா வாங்குனது இல்ல அம்மா நா சின்ன பிள்ளயா இருக்கும்போது அம்மா வாங்கிருக்காங்க அதோட இருக்கு ஆமா
அப்ப எல்லா யாராது போவாங்க சொல்லி அமுச்சி விட்டாலு வாங்கிட்டு வருவாங்க அவங்க
ஆமா அப்பெல்லா இதுக்காகவே போவாங்க